ஹலோ ஆ எப்டிருக்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க நல்லாருக்க அம்மாலா நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க நாங்க எல்லாரு எல்லா நல்லாருக்காங்களா
ம் நல்லாருக்காங்க எங்க இங்க நம் ஊர்ல இருக்கியா இல்ல மாமியார் வீட்லயே இருக்கியா
நம்பூர்லேதா
எப்போ வந்த
நா போன சாட்டடே வந்தே
செரி செரி இங்கேதானா டென் டேஸு வெயில் முடியிற வரைக்கூ
ஆமா ஆமா இங்கேதா ஃபுல்லா இங்க வெயில தா செம்மையா பொழக்குது
ஆமா இங்கயு பயங்ரமா இருக்கு பக்கத்ல எதவு வீடுங்க வேற இல்லையா ஒரே அப்டியே அணல் அடிக்குது ஃபுல்ல காடு மாதிரி
நா என்ன பண்றதுன் தெரியாம வெயில்ல போய் மொட்ட மாடில தண்ணில்லா ஊத்திட்டு வந்த
செரி செரி ஆமா அப்போ நைட் ம் நைட்ல சில்லுனுருக்கூ
நைட் இப்போ காஞ்சுருச்சு கொஞ்ச நேரத்துலயே காஞ்சுருச்சு
ஸ் ஓ நீ ஒரு ஈவ்னிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கா போய் தொலுச்சு விட்ரு அப்போ நைட் நல்லா சில்லுன்னுருக்கூ
இல்ல இல்ல ஃபுல்லா அது அந்த தண்ணி போற பிளேஸ் தவர மத்த ஃபுல்லா அத பிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையு ஊத்தி ஒ ஊத்திட்டு கொஞ்ச நேரொ பத்து வாங்கங்காவே தண்ணியே சூடா கொதிக்கிற மாரி
ஆஹா செரி சேரி அப்புறோ உங்க மாமியார் மாமனார் லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
வேலல்லா செய்றியா
வேல கொஞ்சோ செய்யற ஆனாலு
ம்
சமைக்கறது ஃபுல்லா நாந்தா துணி துணி அலசிப் ஒருதுனாளு மத்த சாமன் கழுவது மட்டு எங்க மாமியார் பாத்துப்பாங்க அது மட்டு எனக்கு கொஞ்சோ புடிக்காத வேல
சரி சரி எனக்கு சாமான கழுவதுத்துனா பிடிக்காதுனா ன்னா பண்றது நா செஞ்சுதா ஆவணு
ஆ ஓ இப்பதா பிரதர் கல்யாண ஆயிட்ச்சு
உங்க பிரதருக்கா
ஆமா ஆ போயிட்டு வந்தே போயிட்டு வந்தே
சரி சரி எந்த
உங்களுக் இங்கதா நியர் பைல தா பக்கத்துல தா
ஓ சரி சரி கிறிஸ்டீன் மேரேஜா
ஆ முஸ்லீம் மேராஜு ன்னா ஒண்ணு எங்க பிரதரே என்ன கண்டுக்ல கல்யாணத்துல
ஏ பிசியா இருந்தாரா
பிசிய பக்கத்துல போய் நின்னாலு பயப்பராங்க நாங்கனா புடிச்சு ஜெய்லியா போட்ரு போறோ
பேஸ்னார இல்லியா
சாப்ட்டீங்களா எதாவ்து சாப்ட்டீங்களா நீங்க வந்ததுல ரொம்ப ஹேப்பி அவ்ளோதா
ம்
சரி ஓக்கே பாய் சொல்ட்டு ரோ அப்டி நடிப்பாங்க ஸ்டேஜ் ஏற்னவுடனே அப்டி நடிப்போ அப்டியே பச்சியா புழுகுவோ இவ நல்ல பையனு கீழே போனா சோத்துக்கு லைன்ல நிக்கவகறாங்க எங்க ஹஸ்பண்ட் வேற டென்ஷன் ஆய்ட்டாரு வா மேல போலா சோறு தேவல ஒன்னுந்தேவல வெள்ள போய் சாப்ட்டுக்லான்னு அய்யயோ திருப்பி மேல போய்ட்டு கிஃப்ட் குடுத்துட்டு திருப்பி கீழே வ ந்து நானு கம்ப்பல் பண்ணி கூட்வந்தே வா சாப்பல்லா வா சாப்பல்லான்னு கீழ போனா வெறும்பிரியாணி மட்டுந்தா வச்டாங்க நாங் காலியாச்சோ
நீங்க சீக்கிரமா போயிட்ருக்கலால்ல சாப்பிட்றதுக்கு
போனோ நானு எங்க அக்கா ரொம்ப குளோஸ் ஒருத்தங்க அவ்ங்க இக்காங்க அவ்ங்க கூட போனோ பிளேஸ் இல்ல சரி அக்கா முதல்ல சாப்பட்டுட் வரட்டு அப்டி சொல்ட்டு விட்டோ அப்புறமா நம்ம போய் சாப்லாம் அ அக்கா சாப்ட்டாங்களா இல்லையான்னு கூட தெர்ல அந்த எட்த்துல கூட நா இல்ல.
செரி சேரி அப்றோ அதுக்குதா சொல்லும் முஸ்லீம் கல்யாணோனா சீக்கிரமா போயிட்டு ஒடனே பந்தியல ஒக்காந்தர்ணு
ஒக்காரணு எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கராரா இருக்காரு ஒன்னுந் தேவயில்ல வா வெள்ல போய் சாப்லான்னு. முஸ்லீம் வீட்டு பிரியாணி சாப்பட்றதுக்கெல்லா எவ்ளோ குடுத்து வச்சுக்கணு தெரியுமா?
ஆமாமா உனக்கேத்த மாரி ட்ரெயின் பண்ணி வை உங் ஹஸ்பண்ட.
ம் வேணா வேணா அதெல்லா சைக் வந்து எப்டி அசிங்கமா பின்னாடி போய் நிக்றதா லைன்ல அப்பில்லா கேக்றாங்க
அய்யயோ இப்டியெல்லாயிருந்தா.
நா பரவால்ல ஒன்னு பிரச்சினயில்ல அப்ப நீ சாப்டும்போது உ பின்னாடி ஒருத்தர் நின்னாங்கன்னா சாப் அப்பயுனக்கு சாப்ட தோணுமா அப்டி லாஜிக் வேற பேசுவாங்க சரி அவ்ங்ளுக்கு ஏத்த மாரியே போயிட்டு அதுக்கப்ப நா கூட்டு போக வந்துட்டாங்ளா கொஞ்ச மனசு ஆறிச்சு பிரியாணில வச்சாங்க பாரு பீஸ்சு அய்யயோ வேற லெவல். வச்னேந்தாங்கோ ஆ செமயா இந்துச்சு ஹீர் பாயாசம் வேற லெவல். ஆமா ஆமா ன்னா ஒண்ணு எங்க அண்ணா மூஞ்சே தெர்ல ஃபுல்லா பூ போட்டு மறச்சிட்டு இருந்தாங்க.
ஓஹோ
பூல மூஞ்ச கண்டு போய்ட்டு மூஞ்சுல பொண்ணு சூப்பராந்து வர போதா பாத்தோ ஃபுல்லா ஏதோ நெட்டட் ஷால் வெச்சு போத்திட்டு இருந்தாங்க பேசெ ஐடென்டிஃபையே பண்ண முட்ல்ல நா ஏற்கனவே பாத்து இருக்கே இப்போ இந்த ம கல்யாணத்துல எப்டி இருக்காங்க அப்டி பாக்க போன ஒண்ணமே தெர்லை குனின்சு தல நிம்மராம பொண்ணாயிச்சு கையில வேற ஒரு ஹேண்பெக்கு கூட் சொன்னாங்க அப்ப எல்லா சொல்ல முடியாது போட்டோக்கு போஸ் குடுக்குரதுக்கோசோரோ அந்த பொண்ணப் இருக்கு அவ்ங்க மாம் அவ் மாமியார் வேற ஸ்டேஜ்லே வந்து டிஷ்டி சுத் இத எல்லா போட்டாங்க எங்களுக்கு ஒரே ஷைய் ஆயிட்ச்சு
அங்கே வா
அங்கே இப்டி இப்டி இப்டி பண்ணி இப்டி நட்டு வடிப்பாங்களே அப்டி எல்லா பண் ணாங்க வேகமா பாக்கு போது எங்களுக்கே ஒரு வெக்கமா ஆய்ட்ச்சு என்னாடா
ரொம்ப அம்மா செல்லமோ உங்க பெதர்ரு
அம்மா செல்லமா குடும்பத்துக்கே செல்லோங்க அம்மா பயோ அம்மா முன்னாடி அம்மா இல்லைன்னா கூட பொண்ணுங்க்கிட்ட பேஸ் மாட்டாரு
அவ்ளோ நல்லப்
கல்யாண் ஆமா கல்யாணாகி ஒரே மெசேஜ் தா பண்ணாரு நா ரொம்ப ஹாப்பி வந்ததுல அவ்ளோ அவ்ளோதா அதுக்கப்றோ மெசேஜ் பண்ணு இன்னு ரிப்ளே கூட கெடையாது
அவ்ளோதா கல்யாண ஆயிடுச்சுல்ல பயோ இருக் இதுக்கப்புறோ
அத தட்டி உட்டாங்க போலருக்குது அந்த ஒரு மெசேஜ் கூட எதுக்கு ஃபார்மாலிட்டிக்கா
விடு விடு இப்ப கொஞ்சோ பிஸியா இருப்பாங்கள இப்பதானே கல்யாணோ எல்லா முடிஞ்சது ஒரு ஒன் வீக் கழிச்சு இல்ல ஒரு டென் டேஸ் கழிச்சு நீயே பேசிப்பாரு
பொறுமையா உட்டே நாங்களா பேச மாட்டேங்க மதியாத தலை வாசல் மிதியாதை சொல்லி இருக்காங்க
சேரி செர் பேசுங்க பேசுங்க ஒங்க பெரதர் தான அவர் கொஞ்சோ பிஸியா இருப்பாரு அதனால
ஆ ஆ ஆ ஹா ஆஃபீஸ் மெட்ஸ்லா வருவாங்கன்னு எதிர்பாத்தே யாரு காணோ நெறைய பேர் எதிர்பாத்தே எல்லாரு இன்வைட் பண்ணாங்க நம்ம ஆஃபீஸ் ஆஃபீஸ் டிம் பத்து தா தெரியுல்ல வந்தா எல்லாரு வருவாங்க ஒருத்தர் வரலன்னா அவ்ங்க வரலயா அதனால் நா வரல இவ்ங் வர் இல்லையா இதுனால நா வரல சொல்லிட் நின்னுட்டு இருப்பாங்க
ஓ இப்ப ரிலீவ் ஆயிட்டல்ல நீ இல்ல இன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா
இல்ல ரிலீவ் ஆயிட்ட நா
ஓகே ஓகே அப் பாக்லானு போயிருப்போ ஆஃபீஸ் பிரெண்ட்ஸ் எல்லா
தோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தே யாரையு காணோ செர் நானு அமைதியா விட்டுட்டு இதுவு நல்லாத்தா இருக்கு ஒரு பக்கோ அமைதியாவிட்ட
ஓகே ஓகே
வந்துச்சுங்கன்னா ஒர் சில இதுங் எல்லா என் மேர்ஜ் பத்தி கேக்குங்க கொஞ்சோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தா இருக்கு
உம் உம் உம் ஃக்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யாருமே வர் இல்லையா மேரேஜ்க்கு
ஒருத்தங்க மட்டு வந்தாங்க அதா அக்கா சொன்னல்ல அவ்ங்க மட் டு வந்தாங்க அவுங்களு ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு இருந்தாங்க பாப்பா ஹஸ்பண்ட்லா
ஓகே ஓ
எப்டி சொல்றது இப்ப எனக்கு நானு எயா ஹஸ்பண்ட் கூட வந்தனா அவுங்களு அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்தாங்களா ரெண்டு பேரு ஃப்ரீய பேசிக்க முடில அவ்ளோவு
ஆமா ஆமா கரெக்ட்டு தா
தனியா போயிருந்தா மேபி நாங்க நெறைய பேசிருப்போ இப்டி அப்டின்னு அவுங்ளு அவங்ளு பாக்கு நா டா இவுங்கள பாக்கணு
கரெக்டா ஒரு நாள் தனியா பிளான் பண்ணி மீட் பண்ணுங்க
ஆ ஆ அதுதா பண்ணணு கொஞ்சோ டிஸ்டன்ஸ் வேற அதிகம ஆயிடுச்சு நெறைய டாபிக்ஸ்லா இருக் கு டைம் தா இல்ல பேச
இங்கதானே இருக்க அப்ப அவுங்களு இதே ஊரா இல்ல வேற ஊரா
அவுங்களு இங் கொஞ்ச தூரோ தா ஒரு ஒன் ஹவர் அப்டி கிட்ட வரு நானா ஒன்னு எனக் வழி தெரியாது போறத்துக்கு
இப்பல்லானா லொகேஷன் லொக்கேஷன் சென்ட் பண்ணா போயிட போறோ
போயிருவ இந்த பஸ் ஏறதா கொஞ்சோ எப்டின்னு தெர்ல ஒரு நாள் என் தங்கச்சி இருக்கு அந்த கல்யாணத் கல்யாணத்துக்கு வந்தா பாத்தாங்க அவுங்க அவுங்க கூடனா போலான்னு இருக்க பாக்கலா
ஓகே ஓ
இங்க திருவிழா வேற வருது முடிஞ்சா திருவிழாக்கு முன்னாடி போவே இல்ல திருவிழாக்கு அப்பறமா போ வேண்டிதா
ஓ கோ இது கோவில் திருவிழா வா
திருவிழாவுக்கு வாங்களே
ஆ பாக்குற டைம் இருந்தா வரப்பா எங்க பசங்கள வெச்சுட்டு எங்கேயு போவே முடியமாட்து
பசங்களையு கூட்டிட்டு வரணு அதெல்லா பரவால்ல ஒன்னு இல்ல வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு
ம் ம் நானே நாளைக்கி நாளைக்கி இல்ல வெள்ளிக்கெழம எயா பொண்ண எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிலான்னு இருக்கே
அப்டிங்ளா
ஆமா இங்க ரொம் ஒரே ஆட்டமா இருக்குது தாங்க முல்ல எனக்குதா பைத்தியம் புடிக்கிது லீவ் விட்டு ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க
எதாது ஒரு டிப்ஸ் எதனா தரீங்ளா
எதுக்குபா
டான்ரஃப்க்கு
டான்ரஃப்கா எனக்கு இது வரைக்கு டான்ரஃப் வந்தது இல்லையே
வந்தது இல்லையா சேர் சேர்
ஆ இந்த ஆனியன் வெங்காயோ அது நல்லா
ஆ அது போட்டா கோல்ட் ஆயிடுது போட்டு தல குளிச்சா மறுநாள் ரெண்டு நாள் ஹலோ
தேங்கா தெரில
ஆமா
தேங்கா தேங்கா அத நல்லா சீவிட்டு தேங்காயக்ஷ பால் எடுத்து அத நல்லா தலையில தேச்சிட்டு அதுக்கப்புறமா கூட ஷாம்பூ மையில்டு ஷாம்பூ தண்ணில ஷாம்பூ கலந்து மிக்ஸ் பண்ணி அப்டி குளிச்சி பாருங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மொற அது கூட நல்லா ஆ அது கூட நல்ல ரிசல்ட்
ம் இங்க இங்க ஒரு பக்கத்துல அக்கா சொன்னாங்க இந்த நீம் ஃபுல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அது வேணா தலையில போட்டு பாருங்க
ஆ அது கூட போட்டுப்பாரு அதுக்கப்றோ இந்த குப்பாமேனி தெரிமா
ஆ தெரியாது.
ஆ குப்ப மேனூரு அதுவு சின்ன செடிதா அதுவு இந்த வேப்பலையு சேத்து அதுவு போட்டா கூட சூப்பராரு ஒ எங்கம்மா ஒருவ ஒருன் ரெண்டு மூணு முற ட்ரை பண்ணாங்க நல்லா ரிசல்ட்டு குட்த்துச்சு.
அப்டிங்ளா சேரி சேரி ட்ரை பண்ணி பாக்கறே.
ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்டி இருக்குன்னு எனக்கு சொல்லு எங் நாத்தனாருக்கு நறைய அந்த மாரிதா இருக்கு.
ஆ ஹா அப்டிங்ளா?
ஆமா ஆமா எனக்கு இதுவரிக்கு வந்ததில்ல அதனால எனக்கு செரியா
சேரி உங்க பொண்ணுக் கொஞ்சோ முடி நீட்டமா இருக்கு அந்த மாரி எனக் க்கு கொஞ்சோ முடி நீளமா வரணுன்னா என்ன பண்ணனு? டவ் ஷாம்பு யூஸ் பண்ணுனு மட்டு சொல்லாதீங்க. பிகாஸ் அ உங்க பொண்ணே சொல்லி களாச்சிட்டா அ.
த்துல அதனால அவுளுக்கு
எனக்கு ஆசையா இருக்கு அந்த மாரி முடி வரணுனு. ஹலோ?
ஆ அவ பாத் நெறைய முடி
அ.
அதனால அவுளுடைய பாட்டிக்கி நறைய முடி.
அ அ அ அ.
அவுளுக்கு ஜெனட்டிக்ல நெறைய முடி வருது போல.
ஓ ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே.
எனக்கு கம்மி எங்க அம்மாக்கு கம்மி. அவுளுக்கு அவுங்ளுடைய பாட்டி மாரி வருது போல.
ஓ ஓகே ஓகே.
சேரி சேரி ஒரே நிம்ஷோ செகண் கால் வருது நா கட் பண்றே.
ஓகே ஓகே.